கேக்குதா பிரியால்
ரொம்ப கம்மியா கேக்குது
ஸ்பீக்கர்லா போட்ருக்காங்க
ம் என்னால பண்ற
சொல்லுங்க சாப் டிங்களா
சாப்டாச்சு சாப்டாச்சு ஆ சாப்டேனா ஆமா சாப்
சாப்டீங்ளா அதே மறந்துட்டீங்ளா சாப்டதே மறந்துட்டீங்ளா மறந்து போச்சு அ அ
அ கேரட்டு பீன்ஸ் போட்டு சூப்பு
சூப்பா டயட்ல இருக்கீங்ளா
ஏ சோறு போட்டுதே வெறு சூப்பையா குடிப்பாங்க
சோறு போட்டா சரி சரி சரி சரி சரி சரி ம் வேற பசங்கல்லா ஸ்கூலுக்கு போயிட்டாங்களா
ஆமா ஒருத்த தூங்குறா ஒருத்த ஸ்கூலுக்கு போயிட்டா
ம் சரி சரி சரி ம் அப்ரம் வேற என்ன சொல்லுங்க என்ன விஷேசோ உங்க ஊர் பக்கோ
என்னது என்ன பண்ணிட்ருக்க எதையோ பண்ணிட்டே பேசிட்ருக்க
ஒண்ணு பண்ல உட்காந்தா இருக்கே இன்னொரு ஃபோன சார்ஜில போட்டே அந்த ஃபோன்ல சார்ஜ் இல்ல ஆனால அந்த ஃபோன சார்ஜில போட்டே
ம்
ஆமா அது பிரிச்சிக்கு பக்கத்துல இருக்கு வீட்ல இருக்க எங்க அக் தோ வந்து பிரிஜ்ஜ தொறந்துட்டாங்க அந்த சத்தோ
வீட்ல இருக்க இன்னொருதவங்களா யாரோ மாரி பேசிகிட்ருக்க அடிபாவி
என்னத்த சொல்ல
ம்
வந்து ஃபரிட்ஜ தொறந்தோன அந்த சத்த கேட்டுச்சு அதனால தா உருட்ற சத்தம்
ம் நீ என்ன வண்டியலா ஓட்ட ஆரம்பிச்சட்டி யா நல்லா
அதெல்லாம் சூப்பரா ஓட்டுவேனே
இப்பையா
கத்துக்கவே இல்லாம ஓட்ட கத்துக்கிட்ட பாத்தியா ஓட்டிட்ட பாத்தியா
அதா எப்டி ஓட்ன
அதுவா வந்துருச்சு
அதுவா எபுட்ல வரு
தெரியில என்ன நடந்துச்சுன் மட்டு சொல்லு இன்னொரு நம்ம எங்க நேட்டிவ்லேருந்து இந்த ஊருக்கு ட்ரெயின்ல வந்துச்சு வண்டி
செரி
போய் எடுத்துட்டு வா நா எடுக்க மாட்டே அப்டின்னுட்டாரு கோவத்துல உனக் தா ஓட்ட தெரியுன் சொன்னில எடுத்துட்டுவா இந்த ஊர் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து எங்க வீடு வரைக்கு நானே ஓட்டிட்டு வன்டே அதுதா தெரியல சத்தியமா அதா எனக்கு தெரில
நீ ஓட்டுறது இல்லாம மத்தவைங்க உசுரோட எதுக் க்கு வேளாட்ற நீ அ
அஞ்சு வர்சோ அஞ்சு வர்சமா ஓட்னது ஓகே ஆனா நீ அப்பேல ஓட்டி ஏ இது பன்னேன் கேக்குறே
அப்ப யார எந்த இதுக்கும் பா யாருக்குமே பாதங்க வர்ல
ம் தெளிவா ஓட்டிட்ட ம் செ செரி
அதாவது நம்மூர் பக்கங்கள்ல அடித் ச்சம் அமுக்குறதுக்னே பத்து பேர் இருப்பாங்க
ம்
இங்க வந்து தைரியந் சொல்றதுக்கு நறையா பேர் இருக்காங்க அந்த தைரியத்துலே ஓடிடு
ஓட்டிரு ஓட்டிரு ஓட்டிருன் சொன்னோன்னே ஓட்டிட்டியோ
ஓட்டிட்டே ஆமா எங்க வீட்டுக்கு மேல இருக்க அக்கா அவுங்க வந்து அதுக்கு முன்னாடி கொரொனா லீவ்ல வீட்ல இருந்தம்ல அப்போ வந்து அவுங்க இ இதே வண்டி வச்சுருந்தாங்க இதே பிராண்டு வண்டி பிளஷர் வச்சிருந்தங்க நீ ஓட்டி பாரு ஓட்டி பாருன் சாவிய குடுத்துட்டு அவுங்க கொரொனாக்கு ஊருக் போம் போது ஊருக் பேய்ட்டாங்க நா வந்து ம் அ நா கீழேல்லா போட்ல ஆனா நல்லா ஓட்னே அந்த வண்டிய எங்க ஸ்டீட்டுக்குள்ளே ஓட்டி ஓட்டி பழகுனே பழகிட்டு அன்னே அப் ப்றோ எங்க வண்டி வந்ததுலந்து நா ஓட்ட ஆரம்பிச்ட்டே
ம்
ஆமா அந்த மாதிரி அக்கம்பக்கத்துல இருக்கவ் ஒதவ போய் இந்த ஊர்ல நாங்க வாழ்ந்துகிட்ருக் கோ
சேரி சேரி எப்டியோ ஓட்டுனீனா செரிதா
ஆமா ஆ எல்லா வாங்கியாச்சு இங்கெல்லா வாங்காம ஓட்ட முடியாது முக்குக்கு முக்கு நிப்பா போலிஸ்
அப்பறோ எப்டி ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து ஓட்டிட்டு வந்த
அன்னைக்கி தப்ச்சுட்டே அன்னைக்கி தப்ச்சுட்டே அன்னைக்கி நா எடுக்கப் போம்போதே மணி ஆறு ஈவ்னிங் சிக்ஸ் ஓ க்ளாக் ஆயிறுச்சு அங்க ஆரம்பி ச்சு நா வீட்டுக்கு வந்து சேரம்போது மணி சிக்ஸ் ஃபாட்டி ஃபைவ் அப்ப அந்த டயத்துல எவனு இருக்க மாட்டா
ஆ
அதனால தைரியமா வந்ட்டே ஹெல்மெட் போட்ருந்தாலே மேக்சிமம் கேக்க மாட்டாங்க
ஆ
ஹெல்மெட் போட்டுக்கணு கண்டிப்பா இங்க ஹெல்மெட் ரூல்ஸ் ல இருக்கு இந்தட் டி ஆயிருவா ஃபைன் சின்ன பசங்களுகு கூட போனுமா ஹெல்மெட்டு
ம் ஹெல்மெட் போட்டாதா முடி கொட்டுதாமே
அதுக்கென்ன மேம் முடி கொட் னுது உயிரே போயிருமே உசுரோ உசுரு போய்ரு அப்டின்றுவாங்கே இங்கெல்லா முக்குக்கு முக்கு நிப்பாங்கே முக்குகு முக்கு நிப்பாங்கே எந்த முக்குல போனாலு எங்க பாத்தாலு ஆள் நிப்பாங்கே இங்கெல்லா போலீசு ஐநூருவா குடுக்காம அந்த எடத்த வுட்டு நகலே வுட மாட்டாங்கே இல்லாட்டி போட்டோ எடுத்து அனுப்பிருவாங்கே நமக்கு
ம்
அந்த மாரி எல்லா ஊர்லயு இப்பதா வந்துருச்சே சிக்னல்ல ஃபு கேமரா வச்சிருக்காங்களே
ஆமா இங்கயுமே வந்துருச்சு ஆனா வேல செய்தான்ந்தா தெரியல
ஆஹ இங்கெல்லா எல்லாமே கரெக்ட்டா வேல செய்யு இனிமே எல்லா அங்கங்கதா மாறிடுச்சுல இனிமே எல்லா கரெக்டா வேல நடக்கு இனிமே எல்லா கரெக்டாவே தா நடக் ஆமா
அப்றோ என்ன சமச்ச இன்னைக்கி என்ன ப்ரோட்டின்னு
இனைக்கி என்ன ப்ரோட்டீனு உருண்ட கொழம்பு தா இன்னைக்கி ப்ரோட்டீனு
சேரி
ஆம் உருண்ட கொழம்புலே நா ஒரு பருப்பு மட்டு போட்டு வைக்கல எல்லா பருப்பு கலந்து போட்டு வச்சுட்டே ஒரு உருண்ட கொழம்பு இன்னைக்கி வச்சுட்டு வெண்டக்கா பொரியல் ஃபைபருக்கு
சரி
காலைல பணியாரோ பண்ணே மில்லட்ஸ்ல செ தெனையில தெனமாவு தெனை மாவு அரச்சு பணியாரோ
சேரிங்க
குருமா பணியாரத்துக்கு குருமா
ஆ
சா வச்சாச்சு முடிச்சுட்டே அவ்ளதே வேலை எல்லா முடிஞ்சிருச்சு
ம் எல்லாம் பாத்தரமெல்லா வெளக்கிட்டியா
வெளக்குறதுக்குல்லா ஆளு வரு
ம்
பாத்தரத்த ஒதுக்கி போட்டுபுட்டு வீட கூட்டிட்டு இந்த துணி முடிஞ்சிருச்சி காய போட்ணு மழ வராப்பல இருக்கு காய போட்டு எடுத் து வஷ்டோம்னா வேல முடிஞ்சிச்சு எல்லா வேலையு பாத்துர்லா போல இந்த துணி மடிக்கிற வேல மட்டும் முடிய மாட்டேங்
நாலா கொடில இருந்து எடுக்கும் போதே துணிய மடிச்சிருவே
மடிச்சாலு மடிச்சி கொண்டாந்து வச்சா இந்த பிள்ளைக வார்டு ரோப்ப கெளச்சி போட் றுதுகளே
ம்
என்ன பண்றது உருகி உருகி போட்றுதுக எப்டி சுத்தோ பண்றதுன்னே தெரிய மாட்டேங்குது அதுதா எனக்கு பெரிய தலவலி துணி மெயின்டெனன்ஸ் தா எனக்கு தலவலியே எப்டி மெயின்டெயின் பண்றதுன்னே தெரியல ம் என்னத்த சொல்ல நம்மெல்லா பிள்ளைக பிள்ளைகங்கிறோ
இங்கெல்லா வைக்கவே முடியமாட்டேங்கிது
தம்பி ஏ தம்பியோட பையே போன வாரோந்தே ஒரு வயசு முடிஞ்சது
ம்
பிறந்த நாள் அன்னக்கி ஒரு வயசு ஆயிர்ச்சி பதினாலாந்தேதி அன்னக் கி அவே ஏதோ வண்டில கூட்டிட்டு போறேன்னு போயிருப்பா போல
சேரி
போயிட்டு வந்து நிறுத்திட்டானா முன்னாடி ஒக்காந்திருந்தவே அங்குன ஒக்காந்த எடத்துல இருந்து சரிஞ்சிட்டானா
ம்
சரிஞ்சது இந்த லெப்ட் சைடு ஷோல்டர்ல அடிபட்ருக்கு அவனுக்கு அப்ப இருந்தே அழுதிரிக்கா புள்ள மொகமே சரியில்ல எனக்கு பிறந்தாள் அன்னக்கி கால் பண்ண விழுந்ததுல எதுவு பயந்திருப்பாண்டா கொஞ்சோ கோயிலுக்கு எதுவு கூட்டிட்டு போங்க சரியாயிருன் சொன்னே பெருசா ஒண்ணு விழுகல விழுகலனாங்க
ஆ
அப்பறோ போன வாரோ புதன்கெழம அவுங்க அக்கா இடுப்புல வச்சிருந்துச்சி போல இடுப்புல வச்சி ருந்தது கீழ போட்ருச்சா
அய்யய்யோ
கீழ போட்டு அப்ப இருந்து ரொம்ப பிள்ள சோந்து போயிட்டானா நேத்து ஃபோன் பண்ணிட்டு முந்தா நேத்து எனக்கு ஃபோன் பண்ணிட்டு பிள்ள ரொம்ப சோர்வா இருக்கா என்ன பண்றதுன்னே தெர்ல தாயத்து போட்டியாடானா போடல இந்த கீழ போட்ட விஷயத்த எனக்கு சொல்லவே இல்ல புள்ளைக்கி கழுத்து சுத்தி எதுவு வீங்கீருக்கா ஏதாவது பண்ணிருக்கா பாரு அப்டின்னே அப்பறோ அந்த காலருக்கு காலர் போன்னு தெரியும்ல நமக்கு அந்த எடத்துல வீங்கிருக் கு சொன்னாங்கே மரியாதயா போய் டாக்டர்கிட்ட காட் ட்டுங்க அப்டின் சொன்னோனே நேத்து டாக்டிருட காமிச்சா அந்த எடோ நல்லா ஃப்ரக்சர் ஆயிச்சு
ஐய்யய்யோ
விற்றுச்சந்த எழும்பு அப்டியே டப்புணு
ஐயோ சின்ன புள்ள எப்டி தாங்கு
அதுதா அவனுக்கு அந்த ஒரு வாரமந்த வலிய பொறுத்துக்கிட்டே இர்ந்திருக்கியா பாரு புடிச்சு சத்
ஐய்யய்ய பாவோங்க புளையெல்லா ஒ விழுந்துச்சுனா ஒடனே காட்டிறனு
அது அந்த சின்ன புளைட எதுக்கு குடுக்கணு இப்ப இருக்க தர பூற இப்ப வீட்டுகள்ல இருக்க தர பூறா டைல்ஸ் தர
ம்
அது வழுக்க தானே செய்யு இப்ப ஒடஞ்சு கட்டு போட்டு ந பயல பாக்கவே கன்றவியாருக்கு தூக் முக்குல தா ஒக்காந்தே அவ ஃபஸ்ட் ஸ்டாண்டடோ செகண்ட் ஸ்ண்டர்ட் படிக்கிற அந்த புள்ள
ம்
அதுவு தூக்கி அதுவு பொத்துன் கீழ போட்டு என்னங்கட பாக்றீங்கென்ன கோவோ வருது நாங்க பாக்கதா செய்றோ அதுக சேட் ட்ட பண்ணா நாங்க என்ன செய்றது
அதுக்கதுகல ஒண்ணு பண்ண முடியாதுதா உண்மதா
ஆனா ஆ சேட்டனாலுமே இந்த அளவுக்கா சேட்ட ஒரு புள்ளைக்கி இது உடையிற அளவுக்கா சேட்ட ம் செய்யல எனக்கு நேத்துலர்ந்தே அதுவே மைண்டில ஓடுது அந்த பையன வீடியோ கால்ல பாத்தா கன்றாவியா இருக்கியா ஆளே
ஐய்யய்யோ சின்ன புள்ளையல எப்டி வலிதாங்கோ
புள்ள வே ஒல்லி ஒல்லியா வெள்ளையா இருப்பய் ஆள் பாக்கவே இப்ப ரொம்ப ஒரு மாரிக்கியா ரெண்டு மூண் நாளா சாப்பிடவே இல்லியா என்னன் கேட்டா வலியில சாப்பிடல அப்டிங்கிறாங்க
ம்
பாரு என்னத்தா சொல்ல அப்டின்ட்டு உக்காந்துருந்தே அதா யோச்சுட்டே உக்காந்துருந்தே இன்னிக் கால்லந்து
அய்யய்ய சே
உம்
கஷ்டந்தா
என்ன அப்புற நா ஒரு வேலைக்கே போ வேண்டா அப்டின்டே அந்த புள்ளய அவங்க அம்மாவ நீ வேலைக்கே போவேண்டா புள்ளைகல முதல்ல பாருத்தா அப்டின்னே பத்து நாள் லீவு போட்ருக்கே
ம்
சேரி சேரி அப்டின் நா கவனமா பாருங்க சின்ன புள்ளைகல கவனமா
அதா புள்ளயில பாக்கனுமா இல்லையா அத வுட்டு இன்ன வேலருக்கு
இல்ல நீ ஒரு வாரமா அந்த புள்ள வலியில துடிச்சிருக்கு கொண்டுவோய் கொண்டுவோய் கிரச்சில வுட்டுடு வுட்டுடு வேலைக்கி பேயி கிற அந்த புள்ளைக்கி என்ன ஓடிருக்கு மைண்டுக்குள்ள அந்த சின்ன புள் கிரெச்சில பாத்துக்க யார் இருக்கா வீட்ல அவளுக எப்டி பாத்துப்பாளுங்க அ அந்த புள்ள எவ்வளவு கொடுமையில வலியில இதுவண்ணிருக்கு பச்ச புள்ள
அதானே நை நைனே அழுதுருக்கு அவளுக வேற அங்கிட்ட அடிச்சிருப்பாளுகளே
இல்லாம அந்த அந்த பச்ச மண்ணு ஒரு வயசு மண்ணு வந்து இதுல காமிச்சிருக்குவார் அந்த மொகத்தோட இதுல சிரிக்காம யாரு தூக்குனாலு சிரிக்காம எதுமே பண்ணாம மொகத்துல காடிஸ்பாஸ் அதுக்கு எப்டி இருந்திருக்கு அது அந்த ஒரு வய்ஸ்ல எப்டி ம் அந்த புள்ள அது நேத்து போயி அதுக்கு கட்டு போட்டு நேத்தான் பாக்க சிரிக்கிறான் அவே
ச்ச
இது கொஞ்சமாவது திங்க் பண்ணுங்க மிதுவாய பிள்ளைக்கு எதூ வித்யாசோ நீர் பக மத்தியானோ பகல் பூரா வீட்ல இருக்குது ம பகல் பூரா வெள்ல இருக்க செரி நைட்ல வீட்லதான இருக்க பால் குடுக்கும்போது அந்த புள்ள குடிக்கல அப்டிங்கும்போது என்ன் சுதார்ச்சிருக்க வேண்டாமா
ஏ பிள்ளைய பெத்துக்கிட்டா மட்டும் போதாது பிள்ளைய வளக்கறது க்கு ரெடியா இருக்கணு
புர்றாக அத சொன்னா கோவப்பட்றாங்க அப்புறோ நாங்க சாப்பாட்டுக்கு என்ன பண்றது வேலைய விட்டுட்டா பாத்துக்கோ அது எ இவே நம்மலா அப்றோ கோவோவந்தா அப்புறோ சண்டயாய்ருமேன்ட்டு சேரிப்பா உங்க இது உங்க இது நீங்க பாருங்க பாக்க முடுஞ்சா பாருங்க அப்டின் சொல்லிட்டு நா ஃபோன வச்சு என்னங்க சொல்றிங்க ம்
ம் ம் நா
யார்ட்டயு அதிகப்படியாவு பேச முடில இப்பலா நம்மள்ட்ட நம்மள் ட்ட எல்லாரு பேசுவாக ஆனா நம்ம யார்ட்டயு பேச முடியாது
நம்மல்லா யார்ட்டயு பேச முடியாது எல்லா அ அது நம்மோ வாயடைக்கதா பாக்குங்க
ம் ம்
சேரி சேர் நீங்க வையி நா அப்பறமா பண்றே
அம் பண்றே ம் பாய்